ஹலோ
ஆ
செய்து சொல்லு நண்பா
கேக்குது என்ன சவுண்டு
இல்ல இல்ல இப்பதா டீய குடிச்சுட்டு போய் சிங்க்ல வந்து கிளாஸ போட்டுட்டு வர்ற
டீ தா குடுக்ல என்ன டீ குடுச்சாச்சா அஞ்சரைக்கே
ஏய் எங்க வீ்ட்ல டீ இதுதா டீ டைம்மு நீங்க குடிக்கப்ப டீ டைம் கிடையாது
ஆமா எனக்கு தெரியும்
அ அஞ்சு மணி அஞ்சரை குடிக்கணும் டீ டைம் அதான் டீ டைம்மு எங்களுக்குலா நாங்கள்லா காலையில டீ டைம் எங்களுக்குதா சாயந்தரம் காலையிலையு
அதான் எங்க வீட்டுல்லலா இப்ப டீ கேட்டனா
நீங்க வந்து ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க வாழல என்னைய கேட்டா சாப்புடுறதெல்லா ப்ராப்பரா சாப்டவே மாட்டிக்கீங்க கரெக்டான டைம்ல
ஆமா
ஆ அதனால தா உங்களுக்கு வயிறுல்லா சரியாக மாட்டிக்குது
எனக்கு
ஆ அதுவும் காரணமா இருக்க லாம் அப்படின்னா காரணம் இருக்கலாம் அதா கூட இருக்கலா அந்த டைம்ல க இப் நம்ம பழக்கப்படுத்தணோம்னா ம் சொல்லு
ஆ விட்டு விட்டு கேக்குது என்ன பாருங்க கொஞ்சோ
இப்ப கேக்குதா ஹலோ
ஆ
ஆ அந்தந்த டைம்ல கரெக்டா சாப் சாப்ட்டோம்னா டைஜஷன் ஆசிட் வந்து கரெக்டா சுரக்க ஆரம்பிக்கும்
ஓகே ஓகே செரி நீங் சொல்லிட்டீங்ளா இனிமேல் கர்ட்டா சாப்டுவே எனக்கு எல்ல ஆமாங்க ஆசிடடுங்க எனக்கு வயித்துக்குள்ள என்ன ஆசிடன்னே தெரியலது
அ
ஆசிட் தா எதாவ வொனக்கு பஞ்சாயத்து காட்டுது அத எதாவ இது பண்ண முடியு ரெகுலேட் பண்ண முடியுமா அத ஆசிடிகிது வய்த்துக்குள்ள ஊத்தி
ஆசிட்ட ஊத்தி ரெகுலேட்ன எனக்கு புரியல
அததா நம்ம கெமிஸ்டரில படிச்சிருக்கோம்ல
ஈக்குவலைஸ் பண்ண முடியுமான் கேக்குறீங்களா இல்ல இல்ல அத இல்ல அதெல்லா ஈக்குவலைஸ்லா பண்ண முடியாது அதத எப்டி பண்ண முடியு
ஆா இப்டி சொல்றே ஈக்குவலைஸ்னா அப்டி இல்ல
ஆ
ஆஹ் எப்டி சொல்றதுனா இது பண்ணுவாங்க மீடியம் மீடியம் பண்ண முடியுமா
அது மீடியம் பண்றது எனக்கு எப்டி தெரியு நான்னா ஆயுர்வேதிக் மெடிசன் மெடி ஆ டாக்டரா நானு
சும்மா ஐடியா கேக்கறா உன் ஐடியா எதா இருக்கான்னு
ஹ இல்ல இல்ல அப்புடியெல்லா இல்ல அது ஆசிட் ஒரு சில ஆளுக்கு எல்லாரரு எல்லாமே ஒரு சில ஆளுக்கு ஒன்னு ஒன்னுக்கு அதிகமா தா இருக்குமகுறை இல்லாத மனுசன் யாரு தா சொல்லுங்க பாப்போம் உங்ளுக்கு அந்த ஆசிட் அது அதிகமா சுரக்குது அவ்ளோதா ஒரு சில ஆளுக்கு அதிகமா இருக்கு ஒரு சில ஆளுக்கு ஜீரணமே ஆகாது எங்கம்மாக்கு
ஆஹ்
எங்கம்மாக்குல்லா அவ்ளோ சீக்கிரம் ஜீரனமாகாது எங்க அம்மா சாப்ட்டுடு எதாது ஹெவி ஃபுட்டு நைட்டு எடுத்தாங்கன்னா ஜீரக தண்ணி உக்காந்து குடிப்பாங்க
ஓ
இல்லடினா எங்க அப்பா வந்துட்டு மாத்திர போவாரு பேண்ட்டீன்னு ஒரு மாத்திர இருக்கு
என்ன என்ன மாத்திர
பேண்டி
பேன்டியா
அ
பேன் டீன்னு ஒரு மாத்திரையா ஓ
ஆமா மெடிக்கல்ல கேட்டா தருவாங்க அந்த மாத்திரைய வாங்கி போடுவாரு ஹெவிய நெஞ்செரியும்ல
ஆமா
ஆஹ் அந்த டைம்ல போடுவாரு போட்டா சரி உடனே சரியாயிடு சாப்டம்னா
ஓ ஹோ
அஹ் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மாரி நம்ளுக்கு வந்து கடை சாப்பாடு வந்து உங்களே மாரி அஞ்சு நாள் சாப்டோனா எனக்கு வாயில புண்ணு வந்துரு அப்பயே கண்டுபிடிச்சில்லா நாக்கல்லா ஒரு மாதிரி ஆயிறு நாக்கெல்லா புண்ணு வந்துடு பேச முடியாம ஆயிரும்
உனக்கு
ஆமா எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்கும் போது அப்பதா அப்டிதா பண்ட்டுஇருந்தே கடைல சாப்டு சாப்டு வாயெல்லா புண்ணு வந்து பேச முடியாம ஆயிருச்சு அதுக்கு அப்புறந் தா நானே சமைக்க ஆரம்பிச்சே நம்ம திறமைய நம்மளே இறக்குவோனு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சே
ஓ
ம் இப்ப நா சமையல் பிரிச்சி எடுத்துருவே நண்பா
உள்ளு செ எடுத்துவீங்களா
பிரிச்சி எடுத்துருவே பிரிச்சி பிரிச்சி
என்ன அ
ஆ நண்பா பீஸா செஞ்சு சாப்புல்லா நண்பா
பீஸாவா
அ
சாப்டு செய்யலா வாங்க நம்மட ஓவன் இருக்குல
ஓவன் இருக்கு எண்ட சீஸ் இருக்கு அர கிலோ இருக்கு
சீஸ் வச்சுட்டு என்ன சரி வாங்க எடுத்துட்டு வாங்க செய்வோ
ப்பு
கறி எதெல்லு போன வேனாமா
என்னதா போட்டாலு சீஸ் போடணு பீஸானாலே சீஸ் தா மார்கரட்டா பீஸாதா சீஸ் தா
அப்ப செய்யலா எப்ப செய்யலா
நீங்க சொல்லுங்க உங்க இஷ்ட உ ஏனா ஓவன் உங்களோடது நீங்க கரெக்டான ஒரு நேர சொன்னீங்கன்னா தேவையான பொருட்கள நா அப்டி கலெக்ட் பண்ட்டு வாங்கிட்டு அப்டி வந்துடுவே அந்த
செரி நா சொல்றே அப்ப ஒரு நாள் சொல்றே இந்த ஓவன்ல பீஸா செய்ய முடியமா என்னன்னு தெரியல இது சுத்தம்ட்ட இவா ஒன்னு சுத்
சுத்த மாடிக்குதா
ஓவன்னா அப்டி சுத்து முல ரவுண்டா ரொட்டேட் ஆகும்ல இது வந்துட்டு ரொட்டேட் ஆகமாட்டிகிது இது வேற இதுமான எதோ ஒனுன் நனக்கிற
அப்டியே இல்ல ரொட்டேட்லா ஆகுமே சிஸ்டம் மாத்தனுமா இருக்கு எனக்கு
ஏ ரொட்டேடா ஆகாது அது என்னன்னா அது இன்ன மாறி பழயகாலத் ஓன் இருக்கு பத்தியா வச்சி சூடு படி அந்த மாறி ஆனா இருக்கு ஸ்பூன் அந்த
ரொம்ப ரொட்டேட் ஆகணுனா ஃபஸ்ட் அவ அவசியமே கெடையாது தெரியுமா பீசா
ரொட்டேட் ஆவலைனா சாத்தியமே இல்லையா
ரொட்டேட் ஆகணுனு அவசியமே கெடையாதுன்ன
அ அ அதா
அ அப்டியே வச்சுதா சமைப்பாங்க இங்க அத அந்த நம்ம ஆட்டோ நண்பர் இருக்காருல முன்னாள் நண்பர் அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு ஒரு பீஸா கட இருக்கு கடனா அப்டி சொல்றது கட இல்ல அது வந்து ஒரு சர்ச்சிக்கு ஆப்போசிட்ல
அ
சரிங்ளா அது வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு வீடுல்ல அது வந்துட்டு ஒரு டைல்சில கட்ன கொக மாறி
அ
உள்ள நெருப்பு மூட்டி பீசான மட்
ஓ அதுக்குள்ள வச்சிருப்பாங்களா
டப்புனு அத ஒட்டிருவாங்க ஒ ஒட்டு எடுத்து அப்றோ டாப்பிங்ஸ் லேயர் பண்ணி குடுப்பா பாக்கனு ச ஆ இப்டி இப்டி ட்ரெண்டிங்கா ஆவனு வாழ்றானுங்க பண்றானுங்க பிசினஸ
நல்லாருக்கா சாப்டியா
ஓ நல்லாருக்கு அவன்ட சூப்பரா இருக்கு சா ஓரளவுக்கு நல்லாருக்கு நார்மலா எல்லா எடத்திலயு ஒரு மாரி சும்மா நச நசன்லா இருக்காது அவன்ட சூப்பரா இருக்கு
அதான
நானு ஓவன் வாங்கனு ஓவன் வாங்கி ஃபர்ஸ்டு் பிரெட்டு செஞ்சி பழக போற
ஆ
ஆ எனக்கு அந்த பிரட் செய்றதுல ரொம்ப ஒரு ஈர்ப்பு அதிக நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கே போ அ நீங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பண்ணுவாங்க அவங்க பிசினசே இதுதா அவங்க பிசினசே இதுதா பிரட்டு வறுக்கி இருக்குல
ஆமா
வரிக்கி செய்வாங்க அப்டியே போய் நின்னு பாத்தம்னா
ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு
செம்மையா இருக்கு அப்டி இப்டி மணக்கு வெளிய எடுக்குபோது நம்மளுக்கு சாப்புன்னுபோல பசிக்கு
அ
அ நா அங்க போம்போதே எனக்கே ஒரு மாரி ரொம்ப புடிச்சது அவங்க வந்து இங்க மலைவாழ் பக்கத்துல இருக்காங்க
அதா நா நம்ம எங்க ஏரியா இருக்குல்ல எங்க வீடு
ஆமா
லாஸ்ட்ல நம்ம கட்ட வீ கட்ட வீடு இருக்கா ஆ அங்க ஒன்னு இருக்குங்க அங்க நா சாப்ட நூருபாய்க்கு சாப்ட வாங்கி வாங்கி தின்ன தர்டு பிரெட் இல்ல அது கிரீமு அது இதெல்லா போட்டு நல்லாருந்துச்சி
அ அவங்க அங்க செஞ்சாங்க அங்க செஞ்சாங்க தெரியு நானாச்சு ப்ளூ கலர் செர்ட்டு தான
ஆமா
ஆ தெரியு தெரியு நானு போயிருக்கே அங்க இது நா அங்க போறே உள்ள போனு அது வந்து அவுங்க வந்து ட்ரெடிஷ்னலா ஃபர்ஸ்ட்லந்தே செய்றாங்க ஒரு வந்து செங்க சூல மாரி செங்கல் பெயிண்ட்டெல்லா அடுக்காது ஒரு வந்து அப்டியே ஒரு மாரி மண் வீடு தா அது
ஓ
அந்த மண் வீட்டுக்குள்ள தா வந்துட்டு அவுங்க ஓவனே பாத்தீங்கனா அதா பழங்காலத்து இது மாரி தா
அது வந்து அதுதா வந்து ட்ரெடிஷ்னல் தெரிமா நீ சொன்னில
அவுங்க வந்துட்டு எப்டி சொல்றது அவுங்க கல் யூஸ் பண்றாங்கல்ல இரும்பு கல்லு கெடையாது அது
ஆ
அது வந்து ஒரு கிரானைட் கல்லு
ஆ சூடு
ஆ சூடாகறதுக்கு கீழ அத வக்கறக்காக அது ஒரு கிரானைட்டு கல் நானு இரும்புனு நெனச்சே பாத்தா அது ஒரு கிரானைட் கல்லு அது வந்து அந்த கால அந்த கல்லு ஒன்னுமே ஆகாதுஅப்டிங்க மாரி அந்த காலத்துலலா யூஸ் பண்ணிட்ருந்திருக்காங்க இரும்பு கெடைக்காதுல வெல அதிகதான அதெல்லா இரும்பு எடுக்குறதெல்லா
ஆமா
அவிங்கலால என்ன முடிமோ அர மட்டு அத எடுத்து அத வந்து பொகையா வச்சு செங்க சூ சூல மாரி வச்சு செய்றாங்க செம்மயாருந்துச்சு அது பண்ணி ட்டு பிரெட்டு வச்சுட்டு அப்றோ கடைசி வெளிய எடுத்துட்டு வந்து அத கட் பண்ணி உள்ள சாக்லேட் ஃபில்லிங்லா வச்சாங்க
ஆ
செம்மயா இருந்ச்சு அது இன்னொன்னு நா வந்து எங்க அம்மாவோட ஊருக்கு
ஆ
அங்க அந்த ஊருக்கு ஒர் நாள் நா உங்கள கூட்டு போற இன்ஷால்லா ஒரு நாள்
ம் போவோ போவோ
சூப்பரா இருக்கு எடமே எப்டின்னா ஹைவேலயே போயிர்லா ஆ
நல்லாருக்குமா
ஓ சூப்பரா இருக்கு அடுத்த இதுல உங்களுக்கு சொல்றே
சேரி
ஆ ஏனா நேரோ இல்ல ஆ எடமே ஒரு மாரி எப்டி சொல்றது வித்தியாசமா இருக்கு எங்க அம்மாவோட அத்தா வீடு வீடு வீடா இருக்கட்டு அங்க இருக்குற எடமா இருக்கட்டு ரெண்டு நாள் ஃப்ரெண்டு ரோ ஒரு ரோடு ஒரு ரோட்டுக்கு ரெண்டு பக்கமு தண்ணி போய்கிட்டே இருக்கு
ஆ ஹ
பெரிய ஒரு ஆறு அப்டி தண்ணி போய்கிட்டே இருக்கு அப்டி பச்ச பசேன்னே இருக்கு அப்டியே எறங்கி குளுச்சிருவ நாலா குதிச்சிருவே
ஆ
அங்க ஒரு போற வழியில ஒரு ஸ்டாப்பிங் மாரி இருக்கு எப்டி சொல் நாலஞ்சு ஸ்டாப்பிங் இருக்கு அப்டினா அந்த ரோட்ல யாரு மக்கள் அதிகமா வரமாட்டாங்க
எங்க
அந்த ரோட்ல
வரமாட்டாங்களா
ஆ அந்த ரோடு வந்துட்டு எப்டி சொன்னா அவுட்டர் ரோடு அதனால வந்து இந்த ரோட்ல யாரு வர மாட்டாங்க ஒரு காரு தா போகு அந்த ரோட்ல நம்ம ஒரு இனோவால போனோம்னா வந்துட்டு ஒரு வண்டி தா போவு டூவீலர் அத தாண்ட வேற எதுமே போ முடியாது அந்த ரோட்ல
ஆ
ஆ நா சூப்பரா போற வழில அந்த கோயில் வரு எங்க அம்மா சொல்லுவாங்க இந்த இந்த எடத்துல ஏனக்கு எவ்ளோ மெமரிஸ் இருக்கு தெரிமா இந்த கோயிலு மரத்து மேல தா ஏறி உக்காந்துட்டே இருப்ப நானு
ஆ
அங்க ஒரு ஆறு மாரி இருக்கு ஆழ மரத்துக்கு நடுவுல தண்ணி மாரி இருக்கும் தண்ணி இருக்கும்டா அந்த மரத்து மேல ஏறி ஆலமர வேர் வழியா கற கற கறனு தண்ணிக்குள்ள எறங்குறது
செம்மையா இருக்கு அதுலா சூப்பரா ஊரு சூப்பரா இருக்கும் போற வழில ஒரு மாட்டு வண்டி அப்புற வந்து ஆட்டு பட்டி மாட்டு ஃபக்ரீத் டைம்லா போன அங்க போய் பாப்போ ஆடு மாடுலா அங்கனா வந்து அங்க ப நம்ப ஆட்டுப்பட்டிக்கு
ஆ
ஆ அவுங்க வந்து எப்டி சொல்லுவாங்கனா நாங்க அங்க போயிக்கிறோங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிபோய் கேட்டோ பெரிய ஆடே வந்துட்டு பன்னெண்டாயிரோ தா சொல்லுவாங்க அதிக கம்மியா தா சொல்லுவாங்க அவுங்க அதிகமா சொல்ல மாட்டாங்க
ஓ
ஏன்னா அது கிராமம் தான அவுங்களுக்கு வேல அவ்ளோக்கா அங்க இருந்து ஏன்னா நம்ப ஊரு ஆளுங்க தா வந்து அடிச்சு பேசி காசு வாங்குவாங்க வெலைக்கு ஆடு வாங்குவாங்க
அங்கிருந்து வந்து
ஆ அங்கிருந்து அங்க வந்து வாங்குவாங்க சேரி ஓகே நா அடுத்த இதுல கூப்புறே பாய் எங்க அப்பா கூப்பறாரு பாய்யக்கா
எங்கடா